சிஸ்டர் மாலை வணக்கம் ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க நல்லாருக்கீ கீங்களா
ஆ நல்லா இருக்கே ஆ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த செடி வளர்க்கறது பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் உங்களுக்கு செடி வளர்க்குறதுனா பிடிக்குமா
ஆஹ் புடிக்கும் சிஸ்டர் எனக்கு வளர்கணும்னு ஆச பட் வந்துட்டு இங்க வந்து இப்ப இருக்க சுச்சு வேஷன்ல வலக்க முடியாது அ ஆஹ் கொஞ்சோ தாகல்லாம் வந்து பிச்சு போட் ங்களா பட் செடி வளர்க்கறதுணே எனக்கு பிடிக்கூ கொஞ்சோ நேச்சரல கொஞ்சோ நல்ல இருக்கூ செடிலா வச்ச கொஞ்சோ கார்டன் வியு நம்பக்கு கெடைக்கூ வீட்லயே
கண்டிப்பா ம்
உங்களுக்கு பிடிக்குங்களா
ஆஹ் எனக்கு ஓரளவுக்கு புடிக்கும் ரொம்ப இல்ல எனக்கு நாங்க ஒரு அபார்ட்மெண்ட் மாரி இருக்கூ அதுல வந்து பால்கனில வந்துட்டு நான் முன்னாடி எல்லா செடியும் வச்ச ஓர் அளவுக்குஅந்த மணி பிளான்ட் அந்த மாறி சின்ன சின்ன செடிங்க இருக்கு ல கொத்தமல்லி எல்லாம் வீட்டுலயே வளர்போம் இல்லையா ரி அந்த ப யா வெந்தயம் அதெல்லாம் வந்துட்டு நான் சின்ன சின்னதா வளர்த்துட்டு இருந்தே அது இல்லாம நிறைய அந்த ரோஸ் செடி அது அப்புறோ வந்துட்டு மணிப் மணி பிளான்ட் தான் அதிகமா வச்சுருந்தே இதெல்லாம் வச்சிருந்தே அதுக்கு அப்புறோ வந்து நாங்க அப்ப அப்ப ஊருக்கு போவோ ஊருக்கு போற நேரத்துல வந்து தண்ணி ஊத்தி அத செரியா வளர்க்க முடியல அதுக்கப்புறோ அது கொஞ்சோ காஞ்சு போற மாதிரி ஆ தெரிஞ்சுது இதுக்கப்புறோ அது இல்லாம வந்துட்டு நம்ம ந நெறைய செடி வளர்த்தோனா வந்துட்டு கொசு அதிகமா வரூ அ இல்லையா என்னா தண்ணி ஊத்திட்டே இருப் போ அந்த எடத்துல ஒரு மாரி எப்பயும் கொஞ்ச தண்ணியா இருக்கூ அதனால கொசுக்க வந்து கொஞ்ச அதிகமா வரூ அதனால வந்துட்டு என்ன பண்ணோ சேரி ஓகே நமக்கு இது செட்டாகாது அப்டின் சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நா ஒரு எத்தன தொட்டி ஒரு பதினஞ்சு தொட்டி கிட்ட வச்சிருந்தே எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த அ அந்த இதுல வந்து தொங்கர மாதிரி லா வச்சிருப்பாங்கல்ல அந்த மா
ஆமா ஆமா மேல வந்து அ லாங்கிங்ல தொங்குற மாரி லா செட் பண்ணியிருக்
ஆ அந்த மாரி நெறைய தொ ட்டி வச்சிருந்தே ஒரே மாரி வாங்கி எல்லாமே வந்துட்டு சேரி ஓகே கொசு அதிகமா வருது செரி வேண்டா அப்டின் சொல்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்துட்டே அதுக்கப்புறோ ஒரு துளசி செடி மட்டும் வச்சிருந்தே அதுவு வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு தண்ணி ஊத்துங்க அப்டின் சொல்ட்டு போற மாரி இருந்துச்சு அதுக்கப்புறோ வேற வழி இல்லாம வந்துட்டு என்ன பண்ணோனா சரி ஓகே இது செட்டாகாது அப்டி சொல்ட்டு அதயு எடுத்து வச்சுட்டே நானு இப்போ இன்னு ஒரு வேற இதா தொட்டி வந்துட்டு வாங்கி வெக்கலா ஏன்னா அந்த ஆ அந்த ஏர் வந்து நல்லா இருக் கு சொல்ட்டு வீட்லே வளக்கற மாரி செடிங்கல்லா நறைய இருக்குல்ல நல்ல
ஆமா ஆமாங்க ஆ பட் வீட்டுக்குள்ளயே வளக்கலா அ பட் வீட்டுக்குள்ளேயே வளக்கலாம்ஸ் பட் குட்டிஸ் நம்மள இழுத்து விட்டுவாருங்க நம்ம சேஃபா ப்ரக்டிவா நம்ம பாத்துக்கணு அதுக்கு மெயின்டனன்ஸ் கரெக்டா நம்ப பண்ணனு அதா பட் வந்து வெளியே நம்ம வந்து நீங்க சொன்ன மாரி பால்கனில வச்சோம்னா கொஞ்சோ உங்களுக்கு வீவ் ஈவ்னிங் டைய்ம் வந்து கொஞ்சோ தண்ணியெல்லா ஊத்தி கொஞ்சோ வீவ் பாக்கறதுக் கொஞ்சோ நல்லாருக்கு பட் வா செப் சிலப் சில வீட் ட்லலா வந்து சில ஹவுஸ் ஓனர்ஸ் நம்ப க்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதல்லா வளக்கறதுக் த்துக்கல்லா வந்துட்டு
ம் ம் கண்டிப்பா அதுதா ஏன்னா நம்ம தண்ணி ஊத்துனா வந்துட்டு கீழ வீட்டுல இருக்குறவங்களுக்கு பால்கனியில போய் சொ தண்ணி வந்து அந்தச் சொட்டுச் சொட்டா விழூ அதுல்லாம சில வீட்டுல பாத்தீங்ன்னா நா அப்டியே செடி வச்சிருப்பாங்க அதுலருந்து தண்ணி போய் போய் அது ஒரு மாரி அந்த வால்லே வந்துட்டு ஒரு மாரி ப்ரவுன் கலர்ல ஆயிருக்கு அதெல்லா நா பாத்துருக்கே பட் அந்தளவுக்கு நா எப்பயு வந்துட்டு ஒரு பிளேட் மாரி கீழ வச்சுத்தா தண்ணி ஊத்துறது அந்த மாரிலா பண்ணுவோ பட் இருந்தாலுமே அந்த மாரி ஆ அந்த செடில்லா வந்து ட்டு நறைய தோ ஸ்னேக் பிளான்ட்டு அந்த மாரிலா இருக்கு அதெல்லா வச்சா ரொம்ப நல்லது அ நல்லா காத்து வீட்ல வந்துட்டு அந்த ஏர் குவாலிட்டி நல்லாருக்கு
ஆமா சிஸ் ஆஹ் இப்ப நீங்க அப்புடி நீங்க வந்து ரியலிஸ்டிக்கா இப்ப நீங்க கட்டிகூட வந்துட்டு இப்ப இது வந்து பீக்பிளவர்ஸ் மாதிரி இரு டூப்ளிகேட் மாதிரிக் கூட பிளாஸ்டிக்ல கூட நீங்க அத வைக்கல பட் வெயில்ல கூட சம்டைம்ஸ் ப்லவர்லா கூட நம்ம பார்க் பண்ணி குடுக்கறாங்க பாருங்க அந்த மாதிரி கொஞ்சோ வீட்ட சுத் பூ டெகரேஷன்ன வீட்டுக்குள்ளயு கொஞ்சோ வச்சுக்கோங்க பாக்கறதுக்கு ரியல் ரியல்ஃபிளவர் மாரியே இருக்கு நமக்கு
அப்புடி அந்த மாதிரி நானு வந்து அ பால்கனில அப்படிதா அந்த ஆ லீவ்ஸ்லா கெடைக்குது இல்லையா அந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்துட்டு அந்த பால் க்கு நீ அந்த கம்பி ஃபுல்லா வந்து ஒட்டி வச்சிருந்தே அ அது என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு வருஷோ கிட்ட நல்லா இருந்துச்சு அது நாலாக க்காக வெயில் ரொம்ப படுதுல படப்பட என்னாச்சு அது வந்து கலரும் பேட் ஆயிடுச்சு, அது இல்லாம வந்துட்டு ரொம்ப அப்படியே அதுவே பிளாஸ்டிக்ன்றதுனால அது பிஞ்சு பிஞ்சு அதுவே விழ ஆரம்பிச்சிச்சு. செரி இதுவும் செட் ஆகாது போல இருக்கு இருக்குனு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு விழ விழ அதை கம்ப்ளீட்டாவே எடுத்துட்டேன். சரி ஓகே புதுசா நம்ம ஒரு பெரிய நிறைய சின்ன சின்ன செடியா வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பெருசா வந்துட்டு ஒரு ரெண்டு செடி மட்டும் வீட்டுக்கு வெளியே வாங்கி வைக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு பட் இன்னும் நான் அதுவும் ஸ்டெப்பே கொஞ்சோ வாங்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை மட்டும் இருக்கு.
ஆமா இப்ப இல்லைங்க சப்பா நம நம வந்து வெளிய நம்ம அவுடோர்ல வச்சோம்னா பாக்கவும் கொஞ்சம் வியூ நல்லா இருக்கும் நம்ம ஈவினிங்டைம் வந்து நம்ம செடிங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கு தண்ணி ஊத்துறது கொஞ்ச மனசுக்கு நம்ம கொஞ்ஞம் ரிலாகஸா நம் நம பீல் பண்ணுவோம் பட்ஆனா பாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்ச பிளவர், பூச்செடி, ரோஸ் அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான வந்து வெஜ் வெஜிடெபிள்ஸ் கூட நம்ம ஓனாவவே நம்ப கனக்ட் பண்ணி நாம்ப புக்பண்ணிக்கலாம ஹஜீன் நமக்கு ஹெல்தியாவும் இருக்கும் வெளியே கூட வாங்க தேவ இல்லலை நம்ம
கண்டிப்பா உம் சில பேர் அததான் தனி வீட்டுல இருக்கறவங்கல்லாம் இந்த மாடி தோட்டம் மாதிரி வச்சு நிறைய பண்றாங்க நம்ம இப்ப அந்த சமூக வலைதளங்களே பார்த்து பத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் மாடி தோட்டம் வச்சிருக் நிறைய வெஜிடபிள்ஸ் வளத்தோம் அத வந்துட்டு நாங்க இன்னிக்கு சமைச்சு சாப்பிட போறோம் அப்படின்ற மாதிரிலாம் பட் நம்ம இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல இருக் க்கும் போது பண்ண முடியாது பட் தனி வீட்ல இருந்தா நெறய அந்த மாரி பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறே
ஆமாங்க சார் கன்ஃபார்ம் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு ஒரு சில ஊர் இது வந்து மா மாடியில வந்து சில பேர் இப்பல்லா வந்து பெரிய பஸ்ட்லா வந்து குட்டி குட்டி செடி ரோஸ்ஸு வீட்டுக்கு தேவையான நீங்க சொன்ன மாரி கொத்தமல்லி வெந்தையோ வேரந்த மாரி கீரகட்டு வச்சு தா பட் இப்பெல்லா வந்து வால மரம் கூட வைக்க ஸ்டார்ட் பண்ட்டாங்க வாழ தோப்பே வாழ தோப்பு மாடிலே வந்து மெயின்டென் பண்ணிட்டுருக்காங்க
உம் உம் தெரியல அந்த மாதிரி வந்துட்டு அது அந்த மாதிரி வளக்க முடியுமா என்னன் தெரியல நெறைய பேர் இருந்த அந்த பொடலங்கா அதுக்கப்பறோ அந்த ஆஹ் வெண்டக்கா அந்த மாரி செடிங்கள்லா நெறைய கத்திரிக்கா அந்த மாதிரிலா நெறைய செடி வச்சு அந்த மாரி வளக்குறாங்கல்லா கேள்விப்பட்டே நானு நறைய பேரு ஃபோட்டோல்லா போட்ருக்காங்க அந்த ஸ்டேட் பேஸ்லனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ஸு அந்த மாரில்லா பண்ணி ஃபோட்டோலா போட்ருந்தாங்க பட் அது என்ன நெறைய நமக்கு பொறுமையு வேணுனு நெனை க்ற
பொறுமை உடன் சிஸ்டர் பொறுமையோட நம்ம வந்து நம் அதுக்கு அதிக நம்ம அதிக கேர் எடுத்து நம்ம அதிக ப்ரொடக்டிவா நம்ம பாத்துக்கனோ அதுக்கான உரோலா வந்து நீங்க வீட்லயே ரெடி பண்ணணோ அது வந்து நீங்க வந்து ஒரு ஒடஞ்ச பாத்தரத்துல வந்து அதுக்கு நம்ம யூஸ் இது பண்றோல வேஸ்ட்டு பொருளா வெங்காயத்தோலு பூண்டு தோலு முட் அ ஓடி எல்லா நம்ம யூஸ் பண்ணி கிரைய்ண்ட் பண்ணி அதுல ப போட்டு ஸ்டோர் பண்ணி அந்த இத நீங்க வந்து உரமா வந்து சேமிச்சு வெச்சு அத நீங்க போட்டிங்னாதா அது நுல்ல ஹெல்தியாருக்கு அப்பறக்கடைலையு அதுக்கான உரம்லா இருக்கு அதெல்லா வாங்கி போட்டு தண்ணியெல்லா கரெக்ட் மெயின்டெய்ன் பண்ணாதோ செடி கொஞ்சோ நல்லா ஹெல்தியாவு வளரு
பெரிய வேலதா போலருக்கு நீங்க சொல்றா மாதிரி
கன்ஃபாம் சா அது நம மெய்ன்ட்டன் பண்றதுக்கு நம்ம ஒரு கொழந்தய மெயின்டென் பண்ற மாரி பக்குவமா பாத்துக்கணுங்க ஒருத்தவங்க இ இ யூ ஒருத்தவங்க யூ டியூப்ல கூட வந்துட்டு ஒரு ஐ டி ஃபுல்லாவே வந்துட்டு அவுங்க பேரு அபிநயானு சொல்லிட்டு பெயர் அவுங்க ஃபுல்லாவே வந்து கார்டன் வந்து ஒரு அவுங்க காடன்ல வந்து ஒன் அ அந்த செடிஸ் நா வச்சிருக்கே நானு எனக்கு செடி எனக்கு செடி செடி மேல அவ்ளோ லவ் இருக்கு எங்க போனாலு நா வந்து செடியதா வாங்கிவப்பேன்னு சொல்லி அவ்வளோ டெய்லியுமே வீடியோஸ்ல சொல்லிட்டே இருப்பா சிஸ்டர் அவ ஆனா பாக்குறதுக்கு வந்து நம்மக்காஸ் இவ்ளோ செடி வளக்குருறாங்க அப்படின்னு ஆனா சொல்றா மெயின்டென் பண்றது ரொம்ப கஷ்டோ அவ செடிக்காகவே வந்து ஒரு நாளைக்கு வந்து டூ ஹவர்ஸ்க்கு மேல ஸ்பெண்ட் பண்றாலாமா அத கரெக்டா வந்து பக்குவப்படுத்தி நம்ம கட் பண்றது ப்ராசஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜுல அது எப் எப்புடி இருக்கு எப்படி வளருது அது வந்து தண்ணி வந்து எப்ப ஊத்துனோ வெயில் வரம் போது ஒரு சில செடிக்கு தண்ணி ஊத்தக்கூடாதாமா வெயில்ருக் இருக்கும் போது லைட் வெய்ல தா தண்ணி ஊத்தணுமா நைட் டைம் எப்டி பண்ணு சொல்லி பாதுகாப்பா வெச்சு ஒரு நாலஞ்சு மண்பானய வெச்சு அவுங்க அடுக்கி வெச்சு அதுல ஒரத்த வெச்சு சேமிச்சு வெச்சு பாதுகாத்துட்டே இருக்காங்க சிஸ்டர் பாக்க நமக்கு நல்லா இருக்கு
உம் ஆமா ஆமா பாக்கதா நல்லா இருக்குன் நெனைக்கிறே அத நம்ம பண்ணி பா்கக்கணோ அப்டீனா ரொம்ப கஷ்டோனு நெனைக்குற மேபி நமக்கு நறிய எடம் இருந்தா நம்ம அந்த மாதிரி பண்றதுக்
ஆமாங் சிஸ்டர் அதே மாரி நம்ப வீட்டுக்கு வெளியே வந்து வீட்டுக்கு முன்னாடி இல்லாட்டி கூட பின்னாடி ஒரு காடன் மாரி நம்ம செட் பண்ணி காடன் செட்டப்ல வச்சுட்டு இங்கே செண்ட்டர்ல ஒரு ஒரு ஒரு ஒரு டேபுள் ஸ்டூலு மாரி போட்டு ஒரு டீ காப்பி கூட ரிலாக்ஸா நம்ம ஈவ்னிங் டைம் குடிக்குலா ஃபேம்லோட டைம் ஸ்பென்லா பாக் இருக்கற்துக்கு வியூ கொஞ்சு நமக்கு நல்லார்க்கு நேச்சுரலா நமுக்கு இருக்கு நமக்கு
கண்டிப்பா ஆமா அதுதா அ நம்ம வந்துரு நம்மோ ஈஸ் சியா வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ ஒ இப்ப ஒரு செடி வாங்கி வச்சா ஜஸ்ட்டு தண்ணி ஊத்துனா போது இல்ல கொஞ்சோ தண்ணி வந்துட்டு கொஞ்சோ ஒரு ஒ ஒரு வாரோ ஊத்துலனா கூட அந்த செடிக்கு ஓரளவுக்கு வளரும் டக்குன்னு காஞ்சி போய்டாது அந்த மாரி செடிங்க தா எனக்கு வளக்கணோ அப்புடின் ஆச ஏனா இப்போ நம்மோ வந்துட்டு இன்னொருத்தருகிட்ட வந்துட்டு தண்ணி ஊத்துங்க அப்டின் சொல்லிட்டு நம்ம ஒருஒரு தடவயு சொல்லிட்டு போகு முடியாது இல்லயா அந்த மாரி இருக்கமோதுட்டு உம் அஹ் ஒரு சின்னதா அதுக்கு வந்துட்டு நெறியா பேரு நெறியா ஐடியாஸ்லா குடுக்குறாங்க ஒரு சின்ன வாட்ரு பாட்டில்ல ஒரு சின் தே மாரி போட்டுட்டு ஒரு ச தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே வந்துட்டு அந்த செடிக்கு போற மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி வ ச்சுட்டு போலா ஊருக்கு போமோது அப்டின்னு சொல்றாங்க பட் அதெல்லா நானு ட்ரை பண்ணது கெடயாது ஒரு தடவ மட் டு அத புல் ட்ரை பண்ண பட்டு ரொம்ப தண்ணி ஆயிட்டு அது வந்து
ரொம்ப தண்ணியார்ச்னா செடி வந் து அந்த லீஃப் எல்லா கொஞ்ச கீழ கொஞ்ச நல்லா அழு அழுகுன மாரி கொஞ்சோ பழுத்த மாரி ஆய்ரு அத் வந்துட்டு வேஸ்ட்டுதா நம்க்கு அது ஆஹ் தப்புதங் நீங்க அதுக்கு என்னப் பண்ணுணீங்க சிஸ்டர் இப்ப யாராச்சு பக்கத்துல இருக்காங்கள இருக்குறவங்களுக்கு நீங்க வந்து கொஞ்சோ அவுங்கள ஈவ்னிங் டைம் மட்டு கொஞ்ச தண்ணி மட் டு கொஞ்சோ லைட்டா விட சொல்லிதீங்க நீங்க இல்லட்டி அதுக்கான ஒரத்த மட்டு நீங்க போட்டீங்ன்னா கொஞ்சு இப்ப வந்து மழ டைமுனா வந்துட்டு இப்ப செடிக்கு வந்து ஒரு டைம் தண்ணி ஊத்துனீங்ன்னா மோஸ்ட்லி நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வரியு கொஞ்சோ ஓரளவுக்கு ஈரப்பத இருந்துட்டே இருக்கு பட் இந்த சம்மர் டைம்லலா வந்து நீங்க மூணு வேலையுமே செடிக்கு தண்ணி ஊத்துனா கூட ரொம்பட் ஒடனே ட்ரை ஆயிருது
உம்ம் அதேதா உம்ம் அதனாலதா சேரி ஓகே அந்த மாதிரி கொஞ்சோம் மெயின்ட்டனன்ஸ் கம்மியா இருக்ற மாரி நம்ம அஹ் எதா செடி வாங்கி வச்சோனா பாக்குறதுக்கு அழகா இருக்கு நீங்க சொன்ன மாரி கொஞ்சோ நல்லா இருக்கு ஏனா நாங்க இருக்கிற ஒரு அபாட்மெண்ட்ல வந்துட்டு எல்லார் வீ்ட்லூமே செடி வச்சிருக்காங்க எங்க வீட்ல மட்டு்ந்தா வந்துட்டுதான் வந்துட்டு நா அந்த எடத்துலே இரு க்கிற எல்லா செடியு எடுத்துட்டு நீட்டா வெறு செப்பல் ஸ்டாண்ட் மட்டு வச்சா அந்த எடமே நீட்டா பண்ணி வச்சுட்ட ஏனா வந்துட்டு எங்கள்க்கு கொஞ்சோம் ஆம் பூனை தொல்லையும் இருந்துச்சு வந்து செடி எல்லா
ஆமா அது வந்து அது செடிய தள்றது வி ஓகே சிஸ்டர் அந்த செடியில இருக்க மண்ண வந்து பொறிச்சு விட்டு் அ அது வந்து நம்ம வாங்கி வச்சு வச்சாலுமே வேஸ்டு பட் அதுக்கு மண்ண பொரிச்சு டெய்லியும் கிலீன் பண்றது நம் செடிய கம்மினு ஏண்டா வாங்கனும் வாங்காமே இருக்க மார நமக்கு ஒரு தாட்டே வந்துரும்
ஆமா அதனால் தான் செரி வேண்டாம் நமக்கு இதெல்லா செட் ஆகாது தினமும் சுத்தம் பண்றது வீட்ல வீடு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிறதே பெரிய வேல அதுல வந்துட்டு வெளியே இருக்கற செடியில எல்லா மண்ணையும் கீழே போட்டு அந்த இடமும் தெரியாம கொஞ்சோ தண்ணி பட்டுருச்சுன்னா அந்த இடமே ஒரு மாரி இதாயிட்டு யிட்டு எதுக்கு எது தேவையில்லாத வேலை அப்டின் சொல்லிட்டுதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இன்னும் கூட அந்த பூனை தொல் லை வந்து பக்கத்து த்துவீட்ல அந்த செடிய எல்லா ச்சிருக்காங்க அங்க ஃபுல்லா மண்ணல்லா தோண்டி போட்டு வச்சு காலைல ஆனா தினமு அத ஒரு வேல அவுங்க செஞ்சுட்டே இருப்பாங்க பொறுமையா நமக்கு அந்த அளவுக்கு பொறும இல்ல அப்டின் நெனச்சி
ஆ பட் ஆனா வந்து சில பூனைங்க நம்ம வீட்ல வளப்ப பெட் டெல்லா வந்து இங்க போகாது இப்ப வந்து நம்ப வீட்ல நம்ம செடி வளக்குற ஏதாவ்து ஒன்னு வளத்தாக் கூட அத வந்து அத ப்ரொடக்டிவா நம்ப வீட்ல இருக்குது நம்பள மாரி அதுவு ஒரு இருக்குன் சொல்லி பத்தரமா இருக்கு சில பூனைங்கதா இந்த மாரி சேட்ட அங்க ஏர்றது இங்க ஏர்றது வீட்டுக்குள்ள எல்லா எடத் த்லைய்மே சுத்தற து செடிய நாஸ்த்தி பண் கறது வீடையே வந்து ரெண்டா ஆக்கர பூனைங்களும் இருக்கு சிஸ்டர் ஆன ஒவ்வொரு வீட்ல எல்லாம்
ஆமா ஆமா ஓகே நேரமும் ஆயிடுச்சு தோழி அ ரொம்ப நன்றி உங்க கூட பேசினதுல மிக்க மகிழ்ச்சி இன்னொ வாய்ப்பு கெடைச்ச கண்டிப்பா பேசலாம்
ஆ ஓகேங்க சிஸ்டர் தேங்க்யூ ஆ